கேக்குதா
கேசன்லா
என்ன பண்றீங்க நான் தா பர்ஸ்ட் கேட்டேன்
ஹலோ கேக்குதா நான் தான் சும்மா டிவி பாத்துட்டு இருக்கே நீங்க
ந சும்மாதாங்க இனி இதெ எல்லாம் சாப்பிடணுமா இனிதான் சாப்பிடுறக்குெடுத்து வைக்கணும்
சமச்ச்டிங்களா
எனக்லா சமைக் தெரியாதுங்க எனக்கு எங்க அக்கா எங்யோ வெளிய போனா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு குளிக்கிற இடத்துக்கு போயிருப்பா போல எங்கயோ உளுந்து வாரிட்டு வந்திருக்கறான் நிக்க முடியாம ஆடிட்டு இருக்கா அதனால இன்னைக்கு என்ன ஏன் பிளீஸ் இத பண்ணு அப்படின்னு சொல்லி எதையோ ரெண்டு சொன்னானு அதை போட்டு கிண்டிட்டு இருக்கற ஒன்னு தெரியாது எனக்கு
அம்மா அப்பாலா எப்படி இருக்காங்க
அம்மா அப்பா இருக்காங்க நல்லா இருக்காங்க எண்ண வச்சிருத ரொம்ப கஷ்ட் நினைக்கிறே நீங்க என்ன செஞ்சீங்க சாப்பிட இன்னைக்கா நீங்க செஞ்சீங்களா எல்லாமே நீங்க சமைப்பீங்கன்னு தெரிய இப்பதான பாப்பா போறந்திருக்கு இந்தாலு டைம் இருக்குமா உங்களுக்கு ஆஹ் இப்பல்லா இருக்கு இருக்கோ இப்ப எல்லாம் இருக்கும் ஏன்னா தூங்கிட்டு தான் இருக்கும் பாப்பா இனி ஒரு ஆறு மாசம் போட்ட அப்புறம் பாருங்க ஈடே காலகட்டும் பாருங்க
நிக்கறா அவங்க அப்பா வெளியே போறேன் சொல்லி சொன்னா அப்டி தாவி தாவிட்டு போற அவர் மேல அதா என்ன பண்ணற தெரில தவள ஆரம்பிச்சானா அப்புறம் நம்ம ஓட வேண்டியதா பின்னாடியே
உ களகட்டு வீடு
ஆமா
என் தம்பிய நான் இது ஒரு ஆறு மாச முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிய மாட்டக்குது அண்டாக்குள்ள உருளாகதா அவனே அண்டா குள்ள ஏறிழுகாததுதா சோ ச வீடு போற விடற கடைக்கவே இல்ல ஆனா சவுண்ட் கோலுஸ் உண்டு மட்டும் எனக்கு கேட்டே இருக்கு அவுங்க அம்மா ஒரு பக்கம் தேடுறாங்க நா ஒரு பக்கம் தேடுறேன் ரூம் ரூமா போய் தேடுறேன் சிலிண்டரு பின்னாடி ஒக்கான்ட்ரு இருக்கானா ஒளிஞ்சி அவன் இருக்குறது இத்துக்குன்டு கண்ணுக்கு தெரியவு மாட்டா குட்டியா இருப்பான் டும்
என்ன பண்றது இந்தா சாப் இன்னு அவர் வரணுமா இன்னு வர்லயா ஹாங்குல்
ஆ உ ஹஸ்பண்ட் இல்லாம சாப்ட மாட்டீங்களா ஹலோ ஹலோ நீங்க பேசவீ ஹலோ காணாம் போயிட்டீங்க ஹலோ நீங்க பேசறது கேக்க மாட்